ஹலோ
அஹ் கேக்குதா
ஆஹ் கேக்குதா
ஆஹ் ஓக்கே என்ன பண்றீங்க
சும்மாதா நீங்க
நானு சும்மாதான் இருக்கேன் ஊருக்குளா எங்கயும் போலையா ஊருக்கு
ஊருக்கு ம்ஹ்ம் எங்க போவேன் இனிமே ஆடி மாசம் பெறக்க போகுது ஏதாவது கோயில் கொலம் போய்ட்டாவது வருவோம்
ஓ அதனால கோயில சாமி கும்புட்டு கோயில இருப்பீங்களா
அது ஆடி மாசந்தா நீங்க எங்யு கோயில்கிளுக்கு போவீங்ளா
அ கோயிலுக்குல்லா போல ஊ இங்கதா போனுட்ருக்க சும்மா ட்டூரூ
ம்
அதுனாலதா அப்புற மீன் ஒரு எடத்துல மீன் சூப்ரார்க்குனாங்க கடல்ல அதா பெயிட்டு அங்க பேய் சாப்ட்டு வர்லானு
எப்போ போறீங்க
போனு கடல் மீன் தா எனக்கு ரொம்ப புடிக்கு
எல்லா மீனு கடல்ல தான வளரு
அஹ டேம்ல்யு பாதி மீன் வளரும்ப்ல்
ஸ் ஒ கடல்ல வர மீன்தா வளப்பாங்க டேம்லவு சமைப்பாங்க டேம்ல வர மீனு சமைக் மாட்டாங் அ
ஒ எந்த மீன் டேஸ்டா இருக்கு ஒங்ளுக் எந்த மீன் புடிக்கு
எனக்கு இந்த ஊளி மீனு சால மீனு ஊளி மீன் நல்லாருக்கு அது நலம்மா சாலைனா என்ன நீ மத்திய மத்தியானு கேக்க எனக் சத்திமா மத்தினா என்னன்னே தெரியாது
மத்திதா சாலைன் சொல்றாங்கே அத குட்டி குட்டியா இருக்கும்ல ஒரு மீனு
குட்டியா இருக்காதே ரொம்ப குட்டியா இருக்காது
ஓரளவு கொஞ்ச பெருசா இருந்தம தை நம்ம இது வெரல்லேந்து அந்த இது உள்ளங்கை வரையு
ஆ இருக்கு அவ்ளது இருக்கு
அ அது கொலம்புக் சூப்ரா இருக்கு தான அந்த மீனு
அந்த மீனு
இந் நாங்களு இந் சைட மத்தீன் சொல்வோ மத்தி மீனு
அப்புடியா மாட் தீ ஆனா எனக்கு இந்த வேடு புதுசா இருக்கு நாங்க சால மீனுப் பிர்னா சொல்லுவோ
சர் நெத்துலி மீன்னா
நெத்திலு மீன்னாதா ரொம்ப பொடுஸ் பொடுசாருக்கு
அ ஓகே அது ஓய்கே அப்பற இது சங்கரா
சங்கரா மீனலா கேள்வி பட்ருக்க
அது ரெட் க்லர்ல இருக்குல ரோஸ் க்லர்ல ஒரு மீனு அதா சங்கரா மீனு
அப்புடியா ம்ம்
அவுர ஊளி ஓக்
ஊளி சாப்ட்டுருக்க ஊளி நீ சாப்ட்ருக்கியா
ஆ சாப்ட்ருக்க
ம்ம் அது நல்லாருக்கு ஊளி மீனு ஊளி மீன் ரொம்ப நல்லாருக்கு அது நல்லா உள்ள நல்ல மாவு மாரி இருக்கு முள்ளு சென்டரல்ல மட்டுந்தா இருக்கு கிலங்கானா அ ஹ செரி எது
அந்த மீன் தெரியாதா அப்ப இந்த மீனு அ வஞ்சரம்
ம்ஹ் வஞ்சரொ மீனு கேள்வி பட்ருக்க சாப்ட்ருக்கனான் ஞாபகொ இல்ல
கேள்வி பட்ருக்கீங்ளா
வஞ்சிர மீன்னா வளக் ஒ வஞ்சர மீன் இல்ல அது வேற மீனோ சாரி ம்
அப்பர இந்த மீன
இது
இந்த கிளிமீன்னு சொல்லுவாங்கல்ல
ம் ஹ்ம்
நீங்க அதிக்மா எந்த மீனு சாப்புட்வீங்க ஊலியா
ஊலி மீனு கணவா சாப்ட்ருக்க
கணவா
ரால் சாப்ட்ருக்க
அ
ந நெத்திலி சாப்ட்ருக்க
ம்
ஆ ஊலி நெத்திலி ஆ வேற ச அவ்ளொதா நெனக்கிற நீ என்னன் சாப்ட்ருக்க என்ன நீ சொல்ற மீனுல்லா நீனு சாப்ட்ருக்கியா நண்டு சாப்ட்ருக்க ஆனா ஒ ஒரே ஒர் டைம்தா சாப்ட்ருக்க
அ நண்டுல ஒரு எப்டி சாப்புர்றாங்க நண்ட ச எப்டி சாப்புர்றாங்னே தெர் ஓடா இருக்கு அதுல
அந்த ஓடு ரொம்ப நைஸாதா இருக்கு அது கடிக்கெ சூப்ரா இருக்குமே
ஆ
உள்ள ந அது அந்த ஓடா இருக்குல்ல அத ஓடுக்குள்ள ஒண்ணு இருக்கு அது சூப்பரா டேஸ்ட்டா இருக்கு ஆனா நா ஒரே ஒர் டைம்தா சாப்ட்ருக்க அதுவுமே எங்க வீட்ல சமச்சதா வீட்ல இல்ல ஃப்ரெண்டு யாரோ குடுத்தத்னு நெனக்கிற
அத கொடுக்க புடிச்சி கடிப்பாங்கல்ல
ம் ம் நல்லா இருக்கு
அது ஒரு பெரிய பெரிய நண்டா இருந்தா நல்லாருக்கு
ம்
ம்
நண்டு நீ சாப்ட்ருக்கியா
நா நண்டு ஒரே ஒர் டைம்தா எங் ஊர்ல சாப்ட்ருக்க ஒரே ஒர் டைமு எங்க அம்மா சமக்கெத் தெரியாது நண்டு
ம்
அப்ப இது சாப்ட்ருக்க
எது
வ வஞ்சர மீன் சாப்ட்ருக்க அப்றோ ஊலி சாப் ட்ருக்க அந்த சாளை சாப்ட்ருக்க
ம்
அப்பறோ ஆட்டோபக்ஸ் சாப்ட்ருக்க
ஆக்டோபஸ்ஸா
அ
ஆக்டோபஸ்ஸா
ஆட்டோபக்ஸ்னா தெரியாதா
தெரியு ஆக்டோபஸ்ஸு சாப்ட்ருக்கியா
சாப்ட்ருக்க பார்பிக்யூனு ஒரு கட இருக்கு தெரியுமா பி பி க்யூன் இன்னொரு கட
தெர்லயே
அங்க வந்து இப்ப ஆ முன்னூத்தி தொண்ணுத்தொம்பொருவா குடுத்தா அன்லிமிடட் நீ என்னா வேணா சாப்ட்டுக்கோ நம்போ இதுக்கு அங்கதா சாப்ட்ட ஆட்டோபக்ஸ் நல்லா தா இருந்த்ச்சு அப்றோ முயல் சாப்ட்ருக்கீங்ளா முயல் கறி
முயல் சாப்ட்ருக்க ஆ
அது சூப்ரா இருக்கு அத அந்த ப்ளட்டு கூட அந் ஆ தலக்கி தேச்சா நல்லதும்பாங்க
ஆமா ஆமா
னா அத்தேச்சா ஒண்ணுமே ஆகாது
அப்டியா ட்ரை பண்ணிருக்கீங்களா
நா ட்ரை பண்ணி பாத்துருக்கே
ம்ஹ்
அப்பறோ இது சாப்ட்ருகீங்களா புறா
ட்ருக்கேனு நெனைக்கே ஏன்னா இது இது எப்டி தெருஞ்சுச்சு அப்டின்னா எங்க அண்ணா எங்க பெரிப் அத்த பையெ அவன் ஒரு வாட்டி பிரியாணி வாங்கிட்டு வந்தான் அது இந்த இ எம்டி பிரியாணி இதாங்க பத்து ரூபா இரு வருணா அப் இப்ப வந்து இருவரூபா நென்ச்ச நானு இருரூபாய் பத்து ரூபாயோ நெனசேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் இது என்ன ப்ரியாணி தெரியுமா சொல்லுன்னு கேட்டான் என்ன பிரியாணி தெரியாது அப்டின்னு இது காக்கா பிரியாணினு அப்பினு சொல்லி கொடுத்தான் ஆனா உண்மையிலேயே அது காக்கா பிரியாணி ரொம்ப தெரியாது ஆனா வெறும் குஷ்கா மட்டுந்தா இருந்துச்சு
அ அப்பெல்லா சும்மா வெளயாட்டுக்கு சொல்லுவாங்க காக்காவ்லா யாராவ்து பிரியாணி அதெல்லா அப்புல்லா எதும் பண்ணோனா நம்மல சுட்ருவாங்க
ஆமா புருவ் சாப்ட்டுருக்கியா நீனு
நான் கடையில தா சாப்ட்டுருக்கே ஹோட்டல்ல தா எல்லா சாப்ட்டுருக்கே ஹோட்டல்ல சேல்ஸ் பண்ணுவாங்ளே
ஆஹ் அப்படியா புறா கறியவா
காட
காடை காடை காடை காடை சாப்ட்டதுல்ல சா கேள்விப்ப அஹ் தெரியு ஆனா சா சாப்ட்டது கெடையாது
அது நல்லா இருக்கு
ம் காளான் சாப்ட்டுருக்கியா
காளானா சாப்ட்டுருக்கே அந்த ஃப்ரை பண்ணி தருவாங்களே அ
உம் கடை ரோட் கடைல பிளாட்ஃபார்ம்லல்லா வந்து பிராசல் கூட பண்ணி தருவாங்க
ஆமா ஆனா ஒரிஜினல் காலான்ல்ல அவுங்க போட்றது முட்டகோசு
ஆ ஆமா இன்னுமுதா தெர்ல ஆனா நல்லா இருக்கு அது
ஆனா இன்னு ஒரிஜினல் காளான் நல்லா இருக்கு காளான் மஞ்சூரி செய்வாங்களே பேக்கரியிலல்லா
தெர்லயே எங்க எங்க இதுல வந்து இந்த எப்டி சொல்றது காளான் வந்து சூப்பரா இருக்கு இந்த நல்ல மசாலல்லா ஊத்தி அந் அந்த மாரி பண்ணி தருவாங்க
சூப்பறா இருக்கு
ஆமா ஆ சூப்பரா இருக்கும் எங்க அண்ண வாங்கிட்டு வருவா
அ
அந்த காளான் மட்டு ரொம்ப புடிக்கு எனக்கு அது காளானா என்னன்னே எனக்கு தெரியாது ஆனா கா அது கொஞ்சொ இதாவ்து கெடக்கு என்னமோனு கெடக்குற மாரி இருக்கு அதெல்லா காளாம்பாங்க ஆனா நல்லா இருக்கு அந்த மசா லா அந்த காளான் எல்லா சூப்பரா இருக்குப்பா ஆ அதுவு நல்லா இருக்கு அ சும்மா சாப்டே சூப்பரா இருக்கு தோசைக்கு வச்சாலு சூப்பரா தா இருக்கு ஆனா நா வச்சு சாப்ட்டது கெடையாது ஆனா நல்லா இருக்கு
ஆனா நா வச்சு சாப்ட்டு இருக்குற ரெண்டு மூன்
பிளேட்டு் அந்த மாரி சாப்ட்டுருக்கியா
பிளேட்டா
ஆ
அப்புன்னா
பிளேட்டுன்னா அதேதா இந்த பானிபூரி அதெல்லா கொஞ்சோ ஒடச்சு போட்டு வெங்காயோ அப்புறோ இந்த பச்ச பட்டாணி அந்த மாரி போ ட்டு கேரட்டு இந்த மாறி போட்டு இல்ல இல்ல மசோ ஊத்தி குடுப்பாங்க அத வந்து பிளேட்ன்னு சொல்வோ நாங்க இந்த திருவிழா இந்த மாதாகோயில் திருவிழா அந்த மாரி திருவிழாலல்லா விப்பாங்கல்ல
பானிபுரி பேல்புரி தெரியுமா உங்களுக்கு
அது தெரியு
அதுல்லா பிளேட்ன எப்டி புரியல
அ நீ அந்த அந்த பூரிய தா நாங்க பிளாட்டேன்னு சொல்றோ நனக்கிறே
அந்த பூரி அந்த பூருக்குல தண்ணி மாரி ஊத்தி யந்த இதெல்லா உள்ள போட்டு அப்படிய வாய்குல உட் சாப்டுவிங்களா அதான சொல்றீங்க அது ஓகே அப்ப அந்த அந்த பானிபுரி வந்து ஒடச்சு அவரு பொரியலா போட்டு அந்த சுண்டல்லா போட்டு கொழம்பலா ஊத்தி அப்டியே கலக்கி பிளைட்ல போட்டு தருவாங்க சாப் புறதுக்கு அது தா சொல்றீங்களா ப்ளேட்டுன்னு
அது வந்து நீங்க பேல்பூரின்னு சொல்லுவீங்களா என்னடா இது ஆனா இது கொஞ்சோ டிப்ரெண்டா இருக்கு இது பேல் பூரி ஓகேதா மஸ்லா பூரினா
மசாலா பூரி பேல் பூரிலா ஒண்ணுதா
அப்புடியா அப்போ நாங்க அதத்தா பிளேட்டுன்னு சொல்றோ நனைக்கிறே இல்லல்லல்ல முட்ட போடுவாங்கல அவிச்சு முட்டயு கொஞ்சோ போடுவாங்கல்ல அது என்னது
தட்டுவடயா நுறுக்களா
ஆஅ நாங்க பிளேட்டு தா சொல்லுவோ தட்டோட சாப்ட்டுருக்கே எ ஃப்ரெண்ட் ஒரு ஒருடைம் வாங்கி குடுத்துர்கா
அது உள்ள இதெல்லா வச்சு கேரட்டு
கேரட்டா
ஆமா அது சாப்ட இல்ல கேரட்டு இங்காருங்க ஒரு ஒரு தட்டு இது மாரி வச்சு ஒரு ச்சீ தட்டுங்க்ரே ஒரு முறுக்கு இது மாரி வச்சு அது மல முட்டகோசு பீட்ரூட்டு சீவி போட்டது அது மேல முட்ட அது மேல ஒரு சட்னி காரமாருக்க சட்னி அது மேல இன்னொரு அந்த முருக்குமாறி வச்சு அப்டியே எடுத்துக்கடுச்சு சாப்டுவோ அதா தட்டுவட கடயில விப்பாங்கல தருவாங்கல அது டுவொண்ட்டி ஃபை ருப்பீஸ் அஞ்சு தருவாங்க அதுமாறி செஞ்சு
சாப்ட்டது கடயாது
அப்புறோ நீங்க என்ன செய்றது என்னமோ சொன்னிங்கள
என்னது
இதோரு பேரு
பிலேட்டா அந்த பிளேட் அ நா சொல்றேன்ல அந்த பிளேட்ல வந்து முட்ட இருக்குல்ல அவுச்ச முட்ட அதுல இந்த வெள்ளக்கரு இருக்குல்ல அது இருக்கு அதுல மசலா ஊத்தி அந்த பானிபூரி அதெல்லா ஒடச்சு தருவாங்க சூப்பரா இருக்கு அதத்தா நாங்க ப்ளேட்டுன்னு சொல்லுவோ நீங்க வந்து அந்த சும்மா இந்தப் அந்த அந்த பானிபூரி அப்பறோ இந்த வெறு பொறி அப்பறோ இந்த மாரி கேரட்டு அது சொல்றீங்கல்ல இது வந்து கொஞ்சோ முட்டயு போட்ருப்பாங்க அததா நாங்க வந்து ப்ளேட்டுன்னு சொல்லுவோ இந்த மாரி திருவிழாக்க லா அத விப்பாங்க தள்ளுவண்டி போட்டு
ஓ அது சாப்ட்டதுல்ல
ம்
அ முட் காளான்லாலா முட்ட போட்டு சாப்ட்டுருக்கே முட்ட காளான் சொல்லுவாங்கல்ல
அ அதுலய முட்ட போடுவாங்க ஆனா இது இதுல இது வந்து தனிய பிளேட்டுன்னு தா நாங்க சொல்லுவோ நீங்கதா அப்டி சொ ல்றீங்க தெரியல ம்
ஆனா இப்பதா கேள்விப்பட்ற நீங்க சொல்றது லேட்டுங்கற்து இப்பதா கேள்விப்பட்ற
அப்டியா சேர் சே நல்லாருக்கு ஆனா
ம் ம் ஆனா எனக்கு அப்பறோ இந்த ரைஸ் புடிக்கு சிக்கன் ரைஸ்
சேரி நா அப்பறொ கூப்புர்ற
ம் சேரி ஓக்